ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக் கேக்குதா ஆ இன்னிக்கி தலைப்பு அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் இன்னிக்கி தலைப்பு அப்டின் எடுத்துக்கிட்டோன்னா இப்ப நம்ம வெளிய போற நேரத்துல வந்து என்ன மாதிரியான வாகனம் வந்து நமக் கு நமக்கு புடிச்ச மாதிரியான வாகனம் அப்டின்றதா இப்போ இன்னிக் ஏன் நம்ம வந்து எங் எ எங்க வெளிய போனாலு எனக்கு ரொம்ப புடிச்சது அப்டின் பாத்தீங்கன்னா இந்த பேருந்து தா ஏனா பேருந்துல வந்து நம்ம பயணம் செய்யும் போது என் ஏனா சின்ன வயசுல இருந்தே நம்ம எதுல வந்து அதிகமா போறோமோ அதுதா நமக்கு ரொம்ப புடிக்கும் அப்டின் சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு வந்து அந்த பேருந்த வந்து ரொம்ப புடிக்கும் ஏனா பேருந்துல நம்ம போம்போது எந்த ஒரு ஆ இதுவும் இருக்காது நம்ம பா நம்ம எல்லா பக்கமு வந்து டோர் ஓப்பனா இருக்கும் எந்த ஒரு ஆ என்னன்னா பக்கத்துல இருக்கவங் களாகட்டு‌ம் ச எல்லா சத்தல்லா இருக்கதா செய்யும் இருந்தாலு நமக்கு அது பழகறனால அது ஒரு பெரிய விஷியமாவே இருக்காது ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து யாருமே வந்து ஆ பஸ்ல போறதே வந்து விரும்ப மாட்றாங்க ஏ அப்டின்னா இப்ப இருக்கறது வந்து தி மாறிடுச்சு ஒரு மாதிரியான வாழ்க்கை வந்து எல்லாரு வந்து என்ன சொல் சுகமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்டின்றதுனால எல்லாரு வந்து அவுங்கவுங்கன்னு ஒரு கார் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்டிங்கு போது அந்த கார்ல வந்து ஈஸியா அவுங்க பாட்டு ஏறி அவுங்க பெட்ரோல் மட்டு போட்டா போது எங்க வேணாலு நிறுத்திக்கலா எப்டி வேணாலு அவுங்க சாப்ட்டுக்கலா எல்லாமே அவுங்க பண்ணிக்கலா அவுங்க வசதிக் கேத்த மாதிரி காருனா வந்து பயன்படுத்திக்கலா அப்டின்றதுக்காக எல்லாருமே வந்து காருக்கு மாறிட்டாங்க ஆனா நா சில பேருல்லா வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைகள் கொழந்தைகள்ல்லா வச்சிருக்கறதுனால வந்து சில பேர் வந்து ஆ நமக்கு அதாவது அவுங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துட்டு போனு ஆ அ அவங்களுக்குன்னு தனியா இப்ப வெளியிலல்லா போறோ அப்டின்னா நாங்களுமே சில நேரங்கள்ல வந்து கெட்டிலு இல்ல வந்து இந்த இண்டக்க்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரில்லா எடுத்துக்கிட்டு போயிட்டோன்னா ஒரு வேல அந்த எடத்துல வந்து எதோ எதுவுமே ச சமைக்க முடியல எதுவுமே கெடை க்கல அப்டின்ற பட்சத்துல நம்ம டக்குன்னு எதையோ சுடு தன்னியோ இல்ல பால் வச்சு தரத்துக்கோ எதுக்கோ நமக்கு வந்து ஆயிக்கு ஆனா நம்ம எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு நம்ம பஸ்ல வந்து அப்டி போக முடியாது இதுவே காராருந்துச்சுன்னா நம்ம ஏற்கன நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து அதுல வச்சுக்கலா அப்டின்ற மாதிரி இப்போ இருக்குற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து காலம் வந்து நம்மள மாத் க்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சில நேரங்கள்ல மாறிதா ஆகணு ஆ ஏன்னா அது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டின்னு போது நம்ம ஏ அத விடணு ஆ நறைய பேர் சொல்ல தா செய் இப்போ இரு இப்ப என்னன்னா ஆ அந்த கார் இருந்தாதா வந்து ரொம்பவே ஆ ஒரு ஒரு வசதியானவங்க அப்டின்ற மாதிரி ஆயிடுச் சு அந்த காலத்துல வந்து அப்டி அந்த காலத்துல எப்டின்னா ஒரு பைக்யிருந்தா அவங்க ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு அ இதுவு இருக்காங்க அப்டின்ற மாதிரி ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து கார்ருந்தா மட்டும்தா வந்து ஒரு நல்ல ஒரு வெளித்தோட்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நெலைமையில இருக்கோ அப்டின்றதுக்காக அப்டின்றதுக்காகவே நறைய பேர் வந்து அந்த ஆ நறைய இந்த இதுலல்லா இ எம் ஐலயோ எல்லாமே போட்டு கூட கார் வாங்குற ஒரு இதுல தா இருக் காங்க எல்லாருமே அப்டின்ற பட்சத்துல இப்ப இருக்கற காலகட்டத்துக்கு வந்து கார் வந் து நல்ல ஒரு வாகனமா வந்து நம்ம பயன்படுத்திக்கலா நீங்க எப்பிடி பாக்குறீங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா இப்பருக் இருக்கற காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கார் தா வந்து எல்லாரு வந்து அ பயன்படுத்த ஆரம்மிச்சர்றாங்க அதுலயே வந்து நறைய விதவிதமா கார்ல்லா வந்துருக்கு அதாவது ஒரு நடுத்தர குடும்பம் மு வாங்கற மாதிரியான காரு இருக்கு பணக்காரங்க வாங்கற காரு இருக்கு இதெல்லாமே வந்து நறைய மாடல் இருக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு குடும்பத்துல வந்து எட்டு பேர் இருக்காங்க அப்டின்னா அவங்களுக்குன் தனியா அந்த மாதிரி விதமானங் காரு இருக்கு இல்ல நாங்க நாலு பேர் இருந்தாலு அப்படியு இருக்கு இந்த மாரி வசதிக்கேத்த மாதிரியு இருக்கு இப்ப ஆனா நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி காலத்துலல்லா வெறு அந்த வண்டி மட்டு அ இருந்தாலே ஓரளவுக்கு கொஞ்சோ பணக்காரங்க ரேஞ்ச் வந்துருவாங்க ஆமா ஆனா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கார் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல வந்து அஹ் இருக்காங்க அப்டின்னா இப்போ பெண்களும் வந்து அந்த கார் ஓட்டுறதுக்கு எல்லா கத்துக்குறாங்க அதுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷய ஏன்னா வந்து அ வீட்ல யாருமே இல்ல அப்டின்னா அவங்க வந்து எடுத்துட்டு ஏதோ ஒரு அவசர அப்டின்னா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும் ஒரு சில பேர் எல்லா வந்து டிரைவர் வந்து வேற எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பாங்க அவங்கள வந்து கூப்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்க வரீங்களான்னு கேட்டு கேட்டு அவங்க வந்து இல்ல எனக்கு வெளியில வேற ஒரு வேலை இருக்கு அப்டின்னு ஒரு சில பேர்லா வந்து தச்சமயம் அந்த டிரைவரு போட்டுருக்க ப்பங்க ஒரு சில பேர்ல்லா வந்து பணக்காரங்கல்லா இருந்தா டிரைவருக் தனியாவே கூலி கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கு என்னதா இருந்தாலு நீங்க சொல்ற மாதிரி அந்த கார்ல போறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷய தா ஏன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து எடுத்துட்டு போலா எந்த இது வேணுமோ அந்த நேர க்கு எல்லாத்தையு எடுத்துட்டு போலா இதே வந்து பேருந்து பாாத்தீங்க அப்டின்னு நா நம்ப ஒரு எடத்துல ஏறணும் அப்டின்னா ஒரு எடத்துல வந்து எறங்கற வரைக்கும் கூட்ட இருந்தா கூட நம்ம நின்னுட்டு தான் போற மாறி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சன இருக்கும் அப்பற வந்து பஸ்ல எல்லா முந்தி அடிச்சுட்டு ஏறுவாங்க கூட்ட நெரிசலா இருந்தா ரொம்ப அதெல்லா வந்து கஷ்ட ஏ ஏறவங்க வந்து எறங்கா விட மாட்டாங்க அதெல்லா வந்து ரொம்ப நா நெறைய ஆ பாத்திருக்க அந்த விஷயங்கள்ல்லா துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிறது ஏதாச்சு பேக போட்டு சீட்டு குடிக்கிறது அதுவு இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்டின்னா தொங்கிட்டு வருவாங்க நா வந்து ஒரு தடவ கேட்ட ஆமா ம் ஒரு கண்டக்டரு கிட்ட கேட்ட ஏய இவங்க தொங்கி ட்டே வராங்களே இந்த மாதிரி வந்து எதுவுமே கேக்கமாட்டீங்களா அப்டின்னு கேட்டதுக்கு நா எத்தனையோ தரவ சொல்லிட்டேம்மா அவங்கல்லா அப்டிதா திருந்த மாட்டானுங்க அப்டின்னு சொல்லிட்
அவங்க என்னன்னா ஒரு அ என்ன சொல்றது‌ ஒரு பெரிய அந்த வயசு இது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரு சீன் போட்டுட்டு அந்த மாதிரி வர்றதுக்காகவே பண்ணுவாங்க நெறை
ம் ஆமா ஆமா அது வந்து எவ்ளோ சொன்னாலு கேட்க மாட்றாங்க எனக்கு வந்து ரயில் பயண பண்றது அதுவும் எனக்கு வந்து கொஞ்ச கம் கபர்டபுள்ளா இருக்கும் ஆனால அதுவு எனக்கு பிடிக்கும் அதுல டிக்கெட் வ வரைக்கும் பாத்தா கூட அதுல கம்மியாதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதனால எனக்கு அதுவு வந்து பிடிக்கும்ன்னே சொல்லா அதுல கூட வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா அ கேர்ள்ஸ் தா படிக்கிற பொண்ணுங்க தா அவங்க வந்து அஹ் கூட்டமே இல்ல அவங்க எய வந்து அந்த படிக்கேட்டுக்கிட்ட வந்து அந்த ஒரு கம்பி நடுவுல இருக்குல அத புடிச்சுக்கிட்டு அப்டியே அந்த பக்க வந்து சுத்தி அப்டியே ட்ரெயின சுத்தி அப்டியே வர மாதிரி பண்றாங்க ஒரு ஒருத்தவங்க லேடி பாத்துட்டு என்ன இந்த மாதிரில்லா பண்றீங்க ஆம்பள பசங்களா நீங்கல்லா ஆம்பள பசங்கல தா இப்டி பண்றாங்கன்னு பார்த்தா பொம்பள பசங்க நீங்களும் இப்டி பண்றீங்களே நா வீடியோ எடுத்து காட்டவா போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணுவா அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணுல காமிச்சா காமிச்சுக்கோ அப்டிங்கற மாதிரி இருந்துது அதுக்கப்பற கீழ இறங்கி கால தொங்க போட்டு உக்காந்துச்சு ஏதாச்சும் கம்பி ஏதா இடிச்சதுன்னா என்ன ஆகுரது எனக்கு அதனால என்னட இவ்வளோ அசால்ட் ட்டா இருக்காங்க இந்த வயசு பசங்கள் எல்லா அப்டின்னு நா எங்க போனாலு சரி அதே மாதிரிதா அதாவது அந்த எலக்டரிக் ட்ரெயின் சொல்லுவாங்க அத் இது வந்து ஒரு ஒரு ஏர்ற வரைக்கும் தான் ஒரு ஆ இருவது செகண்டுக்கு மேல அது நிக்காது அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் டே இருக்கும் முப்பது செகண்ட் நின்னாலே அதிசயம் அது அது ஒரு தரவ வந்து எல்லாருக்கும் கூட்டம் அதிகமா இருந்ததால முப்பது செகண்ட் வரைக்கு நின்னு அதுக்கப்புற வந்து ஏறலாம்னு ஏறும்போது ஒரு லேடி வந்து ஓடி வந்து ஏறி இருக்காங்க அவங்க டக்குன்னு விழுந்திருக்காங்க ஒடனே இழுத்து புடிச் சு இழுத்துட்டாங்க அவங்க சேல மட்டும் போயிடுச்சு நல்லவேல அதுல அதனாலதா ஒரு சில விஷயத்துலல்லா வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்டின்னு சொல்லலா இந்த அ ட்ரெயின்ல போறதா இருந்தாலும் சேரி அதல்லா அனுபவம் இருந்தா மட்டும் தா வந்து நம்ம அதுல போக முடியும் அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன நெனைக்கறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல இப்ப கார்ல நம்ம போறதா இருந்தாலுமே சில நேரங்கள்ல சில பேருக்கு அதெல்லா ஒத்துக்காது எனக்குமே இந்த கார்ல போறது வந்து ஆ இப்ப வந்து என்னன்னா ஃபுல்லாவே அது மூடி இருக்கிறதுனால நமக்கு பிடிக்க புடிக்கவே புடிக்காது அந்த ஏசி காத்தாகட்டும் அது வந்து உள்ளேயே இருக்கிறதுனால ஒரு வாம் வாந்தி வர மாதிரி இருக்கும் க்கு ஒரு மாதிரியாவே இருக்கும் அதுக்காகவே நா சில நேரங்கள்ல வந்து கார்ல போறோம் அப்படின்னாலே எதுவுமே சாப்பிடாம தா போவே அந்த மாதிரில்லா வந்து பயணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது ந நமக்கேத்த மாதிரி அத மாத் திதா தா ஆகணு வேற வழி இல்ல இப்ப நமக்கு நம்ம இந்த இப்ப யாராவது குடும்பத்துல வந்து வேற யாராவது வந்து கார்ல போறாங்க அப்டின்னா எடொ இருக்கு நீங்களு வாங்க அப்டின்னு கூப்பிடுவாங்க அப்ப நம்ம போய்தா ஆகணும் அப்டிபோ அ அப்போ வந்து நா பஸ்ல போய்கிறே எனக்கு இது ஒத்துக்காதுன் சொல்ல முடியாது அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்து ஆ என்ன நமக்கு தேவையோ இப்ப ஒரு கவரோ இல்ல ஒரு லெமனு அந்த மாதிரி ஏதயோ ஒன்னு எடுத் துக்கிட்டு அப்டியே போயிர்றது அப்டி போய் இப்பல்லா அப்டித்தா போயிர்றது ஆனா இப்ப என் கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து கார் வாங்கினாதான் வேலைக்காகும் ஏன்னா எப்ப பாத்தாலு அடுத்தவங்க கார்லயே போய்கிட்டு இரு க்கோ அது ஒரு மாதிரி தானே இருக்கும் அவருக்கும் கஷ் டமா இருக்கும் அதனால ஆ ஒரு அப்பனா நீங்க மொதல்ல வீடு வாங்குங்க அதுக்கப்புற கார் வாங்கலா அப்டின்னு சொல்லி நான் தா இப்ப கொஞ்சம் அப்டி இது பண்ணி ஏன்னா நமக்கு வீடு மொதல்ல முக்கியம் அதுக்கு அப்புறந்தானே நிக்கவே நிக்கிறதுக்காரு ஏன்னா நாங்க இப்ப இருக்கிற வீட்ல வந்து என்னன்னா கார் பார்கிங்லா கெடையாது அப்பார்ட்மெண்ட்ல தா இருக்கோ ஆனா கார் பார்க்கிங் கெடையாது அவங்க நாலு வீட்ல வந்து ஓனர்ஸ்ல்லா இருக்காங்க அப்டின்றாங்களா அவுங்கவுங்ளுக்கு அவங்கவுங்க கார் பார்க்கீங்கு இந்த வீடு என்னன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு அப்டின்றதுக்காக கார் பார்க்கிங் வந்து கெடையாதுன்னே சொல்ட்டாங்க வா வாடகைக்கு வரும்போதே அப்டிதா சொன்னாங்க அப்படின்னும் போது வெளிய நிரு புதுக் கார வாங்கி வெளியவா நிறுத்த முடியும் அது ரொம்ப கஷ்டம்தானே எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது அப்டின்றனால நா வந்து அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கே இந்த மாதிரி இப்போ இப்ப இருக்கிற காலக் கட்டத்துக்கு ஆனா கார் வாங்கறது நல்லதுதா அத மொதல்ல வந்து இததா வாங்கணு எப்டினாலு
ம் ஆமாங்க நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதா ஆமா இந்த மாரி வந்து நம்மந்த வீட்ட இருந்தா அதுக் போதுமான அந்த எடோ இருந்தா அந்த நம்மக் காருக் அ வசதிக்க ஏத்த மாதிரி எனா நீங்க சொல்ற மாரிப் புதுக் கார் வாங்கிட்டு அத தெருவுல் நிக்க வெச்சா அவ்ளவு நல்லார்க்காது அ எதாப் பசங்க விளையான்னாக் கூட கல்லெடுத்து எதோ அந்தப் பே பேட்டு பாலோ எதோப் பட்ருச்சுனா வேஸ்ட்டா போயிடு அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்ணு இவ்ளோ இருக்கு அதல ஒ சும்மா இப்ப எல்லா வந்து கார் வாங்கனாலே சும்மா ஒருச்சு ரொம்ப பெரிய விஷ்யமா இருக்கு அந்தளவுக்கு வந்து ஆயிடுச்சு அப்டின்தா சொல்ணு
கண்டிப்பா இவ்ளோ நேரோ உங்க கிட்ட பேச்னதுல வந்து ரொம்ப சந்தோஷோ ரொம்ப நன்றி
நன்றிங்க